ஹலோவ் கேக்குதா
சந்திக்குதே
உம்
எனக்கு பேக்கேஜ் மேல கிரேஸ் ஆயிருச்சு
பேக்கேஸ் மேல கிரேஸ் ஆயிர்சா செரி பாத்துக்குலா வாங்கிக்குலா அதெல்லாம் பிரச்சுன்ன இல்ல
நா அந் சவானாங்குற ஆப்புள பாத்தே அண்டே எல்லாமே ஆப்பி்ள்ளுக்கு சாம் ச்சாம்பு மட்டும்தா இருக்கு வேற விவோ யூசர்ஸ் கோ
நோ யோசஸ்சுக்குன் தனியா இருக்கு
அதுனால நல்லவேல்ல இந்த இந்த ஆப் ப்பு வந்து இச்சி இந்த வெப்சைட் வந்து என் கண்ணுல்ல மாட்டிருசாசு அதா இந்த வெப்சைட் பண்ண ஒரே தப்பு சாப்புற எல்லாமே அழகழகா இருக்கு
எல்லா பட்ஜெட்டுல எவ்ளோ வருது போஃர் ஹண்ரர்டடா
ஆம்மா
அப்ப உன்னால எத்துன வாங்கு முடியும்
எங்க அம்மா வந்து அடிச்சு வெள்ளத்தோடு அப்டின்றாயிங்க அது நா ஆடரு போட்டது அம்மாட்ட சொல்லவே இல்லியே
ஓ அது ஓ இன்னோரு ஒன் இனிக
எதோ ஒர் ஜிம்பீஸ் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு சொல்லி டூ ஹண்ட்ரட் அடிச்ட்டே
ஆஹ்
அத எங்க அம்மாவே எப்பியே கண்டுபிடிச்சுட்டாங்க அதுவேற விஷ்யோ
சேரி
அது கூட உருப்படியா பண்ண தெரியாத அளவுக் நா இருக்கே
உம்
சரி வேற வழி இல்ல
பொண்ணா போயிட்டா டூ ஹண்ட்ரட் தான
ஆஹ் பேக் பண்ணி விடுங்க அப்டின்னு சொல்ட்டு அப்பற பாட்டிக்கிட்ட வந்து ஹண்ட்ரட் வாங்ன இன்னைக்கு காலையில
சரி
ஃபயரா ஆடர் குடுத்
எப்பவு த்ரீ ஹண்ட்ரட் தான வருது இன்னொரு ஹண்ட்ரடுக்கு எங்க போவ
த்ரீ ஹண்ட்ரட் தான்ப்பா
ஓ நீங்க ஆர்டர் போட்டா த்ரீ ஹண்ட்ரடா
நா ஆர்டர் போட்ட த்ரீ ண்ட்் அதாவது அந்த வெப்சைட்ல இருக்க எல்லாமே மேக்சிமம் த்ரீ ஹண்ட்ர் ஷிப்பிங் சார்ஜ் ஹண்ட்ரட் வரு
ஓ ரேஷன் காசு வந்திருக்குங்க அதெல்லா வரலையா
ஆஹ் எனக்கு தெரில என்னா கேட்டே உனக்கு எதுக்கு காஸ் அந்த காசு வச்சு நீ என்ன பண் போற அப்டின்னு கேட்டாங்க
ஆ சோ ஸாரி சோ
எனக் கு எதுக்கு காசா எனக்கு காசு தேவை இருக்குங்க நானு நானு மத்த பெண்ணுங்க மாரி தா அப்படின்ருந்தே
உம்
அதெல்லா உனக்கு ஒண்ணு வேண்டாம் நீ அமைதியா கம்முனு இரு அப்படின்டாங்க நா இனிமே அப்டித்தா
ஒன்னோ பண்ண முடியாது அதுக்கு மேல
ஆ ஒன்னோ பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவுங்க கேக்குறாங்க உனக்கு எதுக்கு அப்டின்னு
ம் ஒன்னோ சொல்ல முடியாது நீ இன்னும் அவுங்களுக்கு டுவெல்த் படிக்கிற பொண்ணுதா
ஹ டுவெல்த் கூட இல்ல டுவெல்த் படிக்கும் போது கூட பொண்ணுங்க கூட கொஞ்சோ மெச்சுரா பிஹேவ் ட்ரீட் பண்ணுவாங்க ம் இந்த பாட்டுதா எனக்கு ரெண்டு நாளா மண்டைல ஓடிட்டு இருக்கு
அம்சம் முடிஞ்சிருச்சா
ஆ அம்ஷம் வந்து லிரிக்ஸ நா இன்னும் மனப்பாடம் பண்ணல
ம் ம் ம்போ வெச்சுக்குறே
ஆ அது ஸ்டார் ஸ்டார்ட்டிங்ல இன்னொ ஞாபகம் இருக்கு மழங்கிறத மாதிரி தீராான்ங்கன் சொல்ட்டு இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தா நான் மலையாளத்துல மனப்பாட பண்ணிருக்கேன்
ஹே நான் ஒரு சேட்டன ஃப்ரெண்டு பிடுச்சுட்டே தெரியுமா ஆ வந்துச்சு அது ஸ்டாப்ல பேசிட்டு இருந்தேன் ஒரு ரேண்டம் டெக்ஸ்டு அ எவ எவட அப்டின்னா நாட்டில் எவடனா நாட்டில் எவட இல்ல அப்டின்னு சொல்ட்டு பேசிட்டு இருந்த டூ யூ னோ தமிழ் அப்டின்னு கேட்டாங்க எனக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் ஓகே மலையாளம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க பேசுனீங்கனா ஐ வில் ரிப்லை இன் இங்கிலீஷ் அப்டின்னு சொல்லி பேசிட்டு இருந்தே செரி அப்டின்னு சொல்லிட்டு கானவர்சேஷன் பில்ட் ஆச்சு அவுங்க பேசுற ஒவ்வொரு கூட சாட் ஜி பி டி ய தேடிட்டு இருக்க ஹலோ சாட் ஜி பி டி கமான் ஹெல்ப் மீ சாட் ஜி பி டிக்கே புரியுல டிரான்ஸ்லேட் திஸ் மலையாள சென்டன்ஸ் இன் தமிழ் டிராப்ட்டு குடுத்து அது மலையாளத் ல கேட்டு அது தமிழ்ல குடுத்து நான் வந்து தமிழ்ல புரிஞ்சு அங்க ரெஸ்பான்ஸ் பண்ட்ருந்தேன் இ போயிட்டு இருச்சு அ அதுக்கப்புறோ எனக்கு வந்து பொரும சக்தி போயிடுச்சு அவ பேசிக் பேசிக்கா பேசுனா என்ன பண்ற எங்க இருக்க அ சாப்பிட்டியா இந்த பேசிக் தா கேக்குறா அது எனக்கு புரிஞ்சுது ஆனா நா பல்பு வாங்கிடக் கூடாதுங்கிற காரணத்துக்காக சாட் ஜி பி டி ஏ ஐ டூல் யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்புறோ வந்துட்டு இத வந்து நா வந்து என கிரஷூக்கிட்ட சொன்னே ஓ கே வா எ எ இங்க நா மலையாளி மலையாள சேட்டனோட கதச்சிட்டு இருக்கேன் அப்டின்னனா போய் பேசுங்க நீங்க போய் பேசிட்டு வாங்க அப்ப நா போய் தூங்குறேன் அப்டிங்குறா ஆனா ஏ இதெல்லா போய் சொன்னே பத்தியா என்ன செருப்பால அடிக்கணு நான் வந்து நா வந்து அது சண்ட போட்டே இப்ப நா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றே என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டிங்க போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறீங்க அப்டின்னு சொல்லி நான் சண்ட போட்டுருந்தேன் பேசிட்டு இருக்கே ஏன்னான் பேசிட்டு இருக்கிங்கன்னா பேசிட்டி வாங்கன்னு தானங்க சொல்ல முடியும்ன ஏ என்ட்ட பேச எல்லா சொல்ல முடியாது தோ உங்களால
ரைட்டு
பாவ எது அந்த மனுசல்லா டென்சன் ஆயிட்டாரு உனக்கு இப்ப என்ன பிரச்சன போய் பேசிட்டு வாங்க நான் சொல்லணுமா இல்ல சொல்லலையா நீங்க சொல்லிருந்தருப்போ ஏன் சொல்லல சரிங்க உ நீ சொல்றங்க அப்படின் இருந்தா ஆஹ் அந்த பயம் இருக்கட்டும் ஓ அஹ் அவங்க வந்து கேட்டாங்க ஏங்க ஒண்ணு கேட்கவா கேளுங்கனே நீங்க லூசா லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களன்னு கேட்டாப்ப
என்னன
லூஸ் மாரி நடிக்கிறேனே வச்சுக்கோங்க
சூப்பர் சூப்பர் நல்லா ரிப்ளை
இப்படியெல்லா கேட்டா மனுசி பிஞ்சு நெஞ்சு புண்படும்ல அந்த அறிவு இல்லையா அவருக்கு
அவருக்கு அது இல்லனு நினைக்கிறே கொஞ்சம் திட்டி புரிய வச்சிருன்
அப்டின்ட்டு திட்டிட்டாருங்க பாவ ஏ டெய்லி திட்டுறேன்டே அவர எதுக்கு என்கிட்ட திட்டுவாங்கறாருன்னு அவருக்கு தெரியல நான் எதுக்கு அவர திட்றேன்னு எனக்கு தெரியல
உம் உம்
சத்தியமா அந்த மனுஷனுக்கெல்லா நா வந்து ஒரு ஹட்ச் ஆப் தரேங்க ஹட்ச் ஆப் ஏன் திட்ற எதுக் திட்ற எதுவுமே தெரியாம
திட்டு வாங்கறாப்ல
கிற ஒரு உள்ளம்
நல்ல உள்ளம்
உம் அச்சிவா எசப்பா
வேற
அப்புற என்ன இன்னிக்கி இன்னிக்கு டியூஷன்ல டியூஷன் மிஸ்ஸ பாக்க போறேன்லா ஃப்ரண்ட்ஸ் சொல்லிட்டிருந்தாங்க சரி பாத்து பத்திரமா போ போய் அந்த அம்மாக்கு பத்திரிக்க குடுத்துட்டு வாங்க அப்டின்னு அனுப்பி வச்சு இருந்த
ஓகே ஓகே
அஹ ஆக்சுலி அந்த அம்மா வந்து கொஞ்சோ ச் எப்படி சொல்றது
கோளறு புடிச்சதா
லைட்டா
உம்
லைட்டா இருந்தாலுமே கோளாறு புடிச்சதுதா அந்த அம்மாட்ட எல்லா யாராலயு பேசவே முடியாது தெரியுமா அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கு கெடைக்கிற கேப்ல எல்லா அசிங்கப்படுத்து மேம் அசிங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க நா பிரிப்பேர்டா வருவே எதுவு சொல்லாமல்லா அசிங்கப்படுத் தக் கூடாது அப்டின்ட்டுருச் இல்ல நீயே சொல்லு அசிங்கப்படுத்துறேன்னு முன்னாடியே சொன்னாதானே பிரிப்பேர்டா வர முடியு
அதுக்குன்னு உனக்கெல்லா முன்னாடியே சொல்லுவாங்கள அவரு வாத்தியாரு அ
நீ இப்டி திரும்ப போது உன் பக்கத்துல உக்காந்துருக்கவங்கள புடிச்சி அசிங்கப்படுத்திட்டு ஆன் ஸ்பாட் உங்கிட்ட வந்த நீ என்ன பண்ணுவ
ஒய் ஒய்யூ ஆர் அசிங்க படுத்திங் மீ அப்டின்னு கேட்டுருவே
ம் ம் ஏதோ தப்புக்கு ஏதாவது ஒரு கோலாரா ஏதா ஒரு வேலையபாத்துருப் ப
எ கோலாரா நா எந்த வேலையு பாக்க மாட்டே டியூசன்ல வாஷ் பேஷன்கு அடியில உக்காந்து தூங்குவ
உம்
ஏ
இப்பந் தா போறயா
நா டியூஷன் மட்டுந்தா போவே வீட்டுல இருந்தா நா படிக்க மாட்டே நா டியூஷன் மட்டுந்தா போவே வீட்டுல இருந்தா நா படிக்க மாட்டே ஓ ஓ
டியூஷன் எடுத்தாங்க வந்தவனுங்க எல்லா த்தையு காலவாரிவிட்டு நாங்க ஓடி போயிருவோ எல்லா மாமா பசங்க மச்சா பசங்க சித்தப்பா பசங்கதா
ம்
ஓ அது அப்டி போயி ரச்சு அப்புற நைன்த்து வரைக்கு எடுத்தாங்க நைன்த்தக்கு அப்புறம் எனக்கு சில்லுபடி ஆகல எங்க அம்மாவுக்கு சில்லுபடி ஆகல அதுக்கப்புறம் விட்டாங்க
அ
ம் அதுக்கு அப்புறம் நமக்கு நம்ம டியூஷன் அனுப்புறதுல்ல நம்மள ஆஸ்டலுக்கு அனுப்பி விட்டாங்களா லெவேண்த் டுவெல்துக்கு
ஓ ரைட்டு
சரி ரைட் பாய்
பய் பய்
பய் பய் ம் பய் பய்